ஹலோ ஹலோ மதனா கேக்குதா
ஆ கேக்கா
ஹலோ ஆ கேக்குது கேக்குது எனக் கேக்குது என்ன கேக்குது உனக் கேக்கலயா ஆ இப்பதா ஜஸ்ட் முடிச்சிட்டு தூங்கலானு உக்காந்துட்ருகோ
ஆ சரி
சண்டே ஸ்பெஷல் இன்னக் பிரானு ஃபிஷ்சு எடுத்தோ
ஆ ஆ
எடுத்து இப்பதா ஃபுல்லா சாப்ட்டு நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு இப்பதா தூங்கலா ஆமா ஆமா ஊத்தியாச்சி இப்பதா போய் ஊத்திட்டு வந்தாங்க ஒரு ஒன்னவர் இருக்கும் போயி ஊத்திட்டு வந்துட்டு தா சாப்ட ஸ்டாட் பண்ணோம்
செரி செரி அப்றோம் ஸ்டேட்டஸ் பாத்த ஸ்டேட்டஸ் பாத்த தம்பிக்கி எங்கியோ மொட்ட அடிச்ச மாரி இருந்துச்சி
ஆமாப்பா எங்க அத்த வந்து எதோ நேத்திகடன் இது பண்ணிருப்பாங்க போல சோ யாரையும் கூப் புல்ல பெருசா ஜஸ்ட்டு அப்டியே போயிட்டு நாங்க மட்டுந்தா நாங்க ஃபேமிலி மட்டுந்தா போனோம் போயிட்டு மொட்டை எடுத்து ட்டு வந்துடோம்ப்பா ரொம்ப கிராண்டாலா எதுவும் பண்ல சும்மா சிம்ப்ளா நாங்க மட்டும் போயி எடுத்துட்டு வந்துட்டோம்
ஓ அது கூட டெம்பள் மாரி தெரியில எதோ ஒரு சமாதி மாரி தெரிஞ்சதே
ஆமா ஆக்சுவலி அது வந்து ஒரு தாத்தாவோட சமாதியா அவர் அப்டியே அங்க உயிரோட வந்து இந்த ஜீவசமாதின் சொல்வாங்க இல்ல அந்த மாதிரி ஆன எடம் சோ அங்க வேண்டி இருந்தாங்கலா எங்க மாமியார் அதனால அங்க போயி எடுத்துட்டு வந்தோ பயங்கர கூட்டம் பா செம்ம கூட்டமா இருந்தது ஆ நா பஸ்ட் டைம் போறேனா இது எனக்கு கொஞ்சோ ஆ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ் தா சரியானா கூட்டம் மூனு நாள் ஃபுல் லா வந்து பிரசாதம் இது பண்ணிட்டே இருக்காங்க பாக்கறதுக்கு சின்ன வில்லேஜா தா இருக்கு நா அவ்ளோ ஆ இது எஃபோட் எடுத்து சூப்பரா பண்ணிருந்தாங்க
ம் நா கூட பாத்தே ஆ பாத்துட்டு எங்க அம்மாட்ட எல்லா கூட கேட்ட அப்பதா சொன்னாங்க ஹண்டரட் த்து இயர் செலப்ரேஷன் அப்டின் சொல்லிட்டு
ஆமா ஆமா ம்
ஆ அதா சொன்ன அம்மா கிட்ட சேரி செரி பசங்க என்ஜாய் பண்ணாங்களா பசங்களுக் புடிச்சிருண்ச்சா ஹலோ
ஹலோ
ஹலோ பிரேக் ஆவுதா ஹலோ ஹலோ கேக்குதா
எனக்கு கேக்குது
ஆ நடுவுல சைலண்ட்டா இருந்த மாரி இருந்துச்சி ஒண்ணுமே கேக்கல
இல்லயே எனக்கு பட் த்ரோ அவுட்டு நல்லா தா கேக்குது
அப்டியா செரி செரி எப்ப எப்போ போனீங்க எப்போ வந்தீங்க பசங்களுக்கு லீவு தான ஃப்ரைடே
ஆமா ஆமா காலையிலே கெளம்பிட்டோம் ஒரு செவன் ஓ கிளாக் இருக்கும்
ம்
ஆ டம்போதே அத்தைய பிக்கப் பண்ணிட்டு உடனு இல்ல அதுக்கப்பறம் கோயிலுக்கு போனோம் அப்புறம் பின்னாடி இது கெணறு மாரி ஒரு இது இருந்தது அங்கதா மொட்ட எடுத்தாங்க
ம் ம்
டு அந்த கெணத்துல எரச்சி அந்த தண்ணியில தா குளுப்பாட்டிட்டு இவன் ஒரே அழுக தண்ணி தண்ணி வந்து ரொம்ப சில்லுனு இருக்குன் சொல்லிட்டு ஒரே அழுக மொட்ட எடுக்கறதுக்கு கூட அழுகல தண்ணி சில்லுன்னு இருக்குன்ட்டுதா ஒரே அழுக எடுத்துட்டு செரி அதுக்கப் புறம் சாமி கும்ட்டுட்டு அங்க சாமி கும்பற எடத்துல நெறையா பேரு கொழந்தைங்கள வச்சிட்டு தா வந்துருந்தாங்க ரொம்ப ஸ்பெஷல் போலது கொழந்த இல்லாதவங்க அங்க போய் ட்டு வேண்டிக்கிறது அது கொஞ்சோ ஸ்பெஷல் போல அங்க நீ நெறைய பேரு வந்து பண்ணுவாங்க போல அந்த மாதிரி சோ அதனால செரிப் போய்ட்டு நாங்களு நெறைய ப்ரே பண்ணிகிட்டோ நல்லாருந்தது ஒரு மாரி நம்மத் திருவிழாக்கெலா சாமிக்கிலா என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாமே அந்த தாத்தாவுக்கும் பண்ணிர்ந்தாங்க மழப்பாரி இது பண்றது அப்றோ இது ஹோமம் மாரி எதோ இதுப் பண்ணிர்ந்தாங்க முன்னாடி இந்த ருத் ருத்ராட்சத் த்தலயே செஞ்ச சிவன் இத வெச்சு எதோ பூஜ எல்லாம் பண்ணிருந்தாங்க
ஓ
மழப்பாரி எல்லாம் போட்டந்தாங்க அதா கிட்டத்தட்ட இது வந்து அந்த ஏரியாலியே வந்து இதுதா பெரிய திருவிழா மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்களா
ஓ ஆமா எங்க அம்மா கூட சொன்னாங்க நானு கேட்டே நல்ல விசேஷமா இருக்கு நல்லாருக்கு அப்டின் சொன்னாங்க
சோ நா எனக்கு இதுதா ஃபஸ்ட் எக்ஸ்ப் பீரியன்ஸு பட்டு ஆ என் மாமியாருல்லா அடிக்கடி போயிருக்காங்க அ பாத்துரு காங்க பட்டு எங்களுக்கு இதுதா ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு நல்லாருந்தது அவ்ளோ ஒருக் கூட்டோ ரொம்ப சின்ன ஊருதா அந்த ஊரே ஆனா அன்னைக் கிதா நெறஞ்சு போயிருக்கு அவ்ளோப்பே அவ்ளோ ஆளுங்க சாமிலா தா அந் தாத்தாவோட இதுதா அவர் அங்கதா தியானம் பண்ணுவாருப் போல
ஓ செரி செரி அ இதே மாரிதா நாங்க ஒரு டைம் போயிருந்தோ ஆ கணக்கம்பட்டின் சொல்லி அங்கியு இதேதா ஒரு தாத்தாதா ரேண்டமா ஒரு ஆடு மேச்சிட்ருந்தர் தாத்தாதா கடைசியா அவரும் இதே மாரி ஜீவசமாதி ஆயிட்டார் போல அங்கேயுமே செம்ம கூட்டோ நல்லா வந்து பிரேயர் பண்றாங்க டெய்லி பூஜ நடக்குது நல்ல சரியான கூட் டோ நல்லா வித்தி அதெல்லாம் பாக்கற்துக்கு
ஆ இன்னொரு விஷ்யோ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது என்னன்னா இங்க வந்து ஃபர்ஸ்ட் டு பூஜ வந்து நம்ம முஸ்லிம்ம ஒரு ஃபேம்லிதா வந்து ஃபர்ஸ்ட்டு பூஜையே ஸ்டார்ட் பண்ணுவாங்கலா
ஓ
இது ஏனா அந்த தாத்தா அந்த மாரி ஆடு மேச்சு பா நெறைய ஆடு மேச்சிட்டு கஷ்ட்ப்பட்டுட்ருக்கம் போது போய் தண்ணி கேட்ருக்காங்க கிராமத்துக்குள்ள போயிட்டு யாருமே தண்ணி குடுக்கலையா அந்த முஸ்லிம்ம அவுங்க வீட் ட்லதா வந்து அந்த தாத்தாவக் கூப்ட்டு த குடுத்து சாப்பாடுல்லாம் போட்டு நல்லா உபசரிச்சிருக்காங்க சோ அதனால அவர் இப்ப வரைக்கு அது ஃபாலோ பண் ஃபர்ஸ்ட்டு பூஜ அந்த முஸ்லிம் வீட்டு அ இதுலர் பூஜ பண்ணி ஆரம்பிச்சதுக்கப்பறந்தா மத்தவுங்க கிட்ட வந்து பூஜ பொருளே வாங்குவாங்க அந்த அர்ச்சனப் பண்றதுக் கு அப்டின
சேர் சேர் சேரி
ரொம்ப நல்லாருந்துச்சி அண்ட் அவரோடு அவருப் உக்காந்துருக்க அந்த போசே பாத்தா எதோ ஒரு ஆசனம் நம்ம உக்காருவோல அந்த மாதிரி எதோ ஒரு யோகாச் னா அந்த இதுலதா உக்காந்துருக்காரே அவர் பாக்கறதுக்கு அப்டியே பவர்ஃபுல்லா இருந்தது அவரோடப் ஃபேசுமே பாக்றதுக்கு
ஓ சேர் சேர்
க்ஸ்ட் டைம் வரம்போது போலா நம்ம எல்லாரு ஒரு தடவ போயிட்டு வர்லா
ஆம் போலா போலா த்ரீ டேஸ் லீவுதான் ன பசங்ளுக்கு இன்னைக்கோட முடிஞ்சிருச்சி த்ரீ டேஸ் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பாங்க எப்டியு
ஆமா ஆமாமா இல்ல இல்ல நேத்து பாப்பாக்கு ஸ்கூல் தா சோ சேட்டர்டே பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டா தம்பிக்கு மட்டும்தா லீவு இன்னிக்கு அவ்ளோதா இந்த சமையல்லயே முடிஞ்சிருச்சு சண்டே
ஆஹ் அவ்ளோதா இருக்கிற ஹோம் ஒர்க் எல்லா முடிச்சுட்டு யூனிஃபார்ம்லா ரெடி பண்ணிட்டு ஸ்கூல் போ வேண்டியதுதா
ஆமா உ ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு
அவங்க இன்னிக்கு வொர்க் தா இல்ல இன்னிக்கு வீக் ஆஃப் இல்ல வேலைக்கு தா போயிருக்காங்க இன்னும வரல வந்துருவாங்க ஹஃப்டே தா த்ரீ தேர்டி போற அந்த மாறி வருவாங்க
ஓகே ஓகே ஓகே
அவங்க கூட சொல்லிட்டு இருந்தாங்க வெளியில போணும் அப்டின்னு சொல்லிட்டு சேரி நெக்ஸ்ட் வீக் பிளான் பண்லான்னு அது அதா எங்கேயாவது போலாமா அப்டின்ற மாறி பிளான் பண்ணிட்டு இருக்கோ போலா கன்னியாகுமரி போலா அப்டி இல்லன்னா வெளியில எங்கயாவது போலா அப்டின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோ இன்னும் கன்ஃபார்ம் பண்ல
ஆனா இந்த வெயில கன்னியாகுமாரிலா போய் விசிட் பண்ண முடியுமா ரொம்ப வெயிலா இருக்கே
ஆமா ஆமா கிளைமேட் பாத்துட்டு தா போணும் அப்பற ரொம்ப ரஷா இருக்கு அப்டின்னு வேற அவங்க ஃப்ரெண்டு் யாரோ போயிட்டு வந்தாங்களா கோலீகு அவங்க சொன்னாங்க போல ரொம்ப ரஷ்ஷா இருக்கு இப்ப போ வேண்டாம் அப்டின்னு
ம்
மேக்சிமம் இப்ப அங்க எ எப்பவுமே ரஷ்ஷா தான இருக்கு
ஆமா ஆமா ஆமா
ம் சேரி இல்லன்னா வேற எங்கயாவது ஹில் ஸ்டேஷன் அந்த மாறி போலா அஹ் கேரளா இல்ல பக்கத்துல வேற எங்கயாவது போலாமா அப்டின்னு பாத்துட்டு இருக்கோ இன்னும் டிசைட் பண்ல ஒரு டூ டேஸ் போயிட்டு வரணு
வேற என்ன விசேஷம் என்ன சாப்பாடு உங்க வீட்ல இன்னிக்கு
ம் நாங்க இன்னிக்கு நான்வெஜ் எதும் எடுக்கல நா தேங்கா பால் சாதமு முட்ட நா சாப்ட்ட அப்பவே அவங்க இனி வந்துதா சாப்டுவாங்க
ஓ ஓகே ஓகே ஓகே நீங்க எப்ப சென்னை ஷிப் ட்டானிங்க எனக்கு தெரியவே தெரியாது ஆக்சுவலி
நாங்க இப்போ இங்க சென்னை வந்து ஃபைவ் மந்த்ஸ் ஆக போது
ஓ
ம் நா ஒர்க்க் பாத்துட்ருக்க அதா நா வெளில போலான்ட்டு பட் இன்னும் எதுவு பாத்துக்கல பெருசா இன்ட்ரெஸ்ட் எடுத்து எதுவு பாக்கல போனு கொஞ்ச செட்டாவட்டு பாத்துக்கலா அப்டின்ட்டு ஒரு கேப் விட்டுருக்கோ
அத ரீசெண்டா உன்னோட ஃப்ரெண்ட் இது உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தர மீட் பண்ண அவங்கதா சொன்னாங்க எப்டி இருக்காங்க நல்லா இருக்கான்னு கேடக்கும் போது அவங்க சென்னை ஷிஃப்ட் ஆயிட்டாங்க அப்டின்ட்டு இல்லன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது
செரி ஆமா நானு பெருசா கால் பண்ணிக்கல இங்க வந்தன்னு யாருக்கும் ஸ்டேட்டஸ் கூட குடுக்கல நா போயிருக்க அப்டின்ட்டு
ஓகே
சோ அதுனால தெரிஞ்சிக்றதுக்கு சான்ஸ் இல்ல வந்துட்டோ வர்க் பண்றாங்க நானு ஓர்க் போணு பாத்துட்ருக்க
ஓகே ஓகே ட்ரை பண்ணு சென்னை தான நெறைய வேகண்ட் நெறைய அது கெடைக்கும் எதாவது ஒண்ணு ட்ரை பண்ணி எப்டியாவது உள்ள போயிடு
ஆமா
ரொம்ப ரஷ் இல்லாம கொஞ்ச ஃப்ரீயா நம்ம பாக்குற மாரி ம்
ம் ஆமா அப்டித்தா பண்ணனு டைம் பாஸ் ஆமாட்டுது இப்ப ஒரு வேலைக்கு போனோனா கரெக்ட்
ஆமா வீட்லயே என்ன பண்றது
ஆமா ம் அதனால பாக்கணு பாத்துட்டே இருக்கே நா என்னோட லைன்ல பாத்துட்ருக்கே சிவில் டிபார்ட்மெண்ட் லைன்ல போலாமா இல்ல வே ஆஃப் ஆஃபீஸ் ஆஃபீஸ் டெஸ்க் டெஸ்க் ஜாப் அந்த மாரி போலாமா அப்டி பாத்துட்ருக்கே பாக்னு பாத்துட்டே இருக்கே
என்ன ஆனா சென்னையில வந்து ஜாப்
ம் ம்
ம் இல்ல சென்னையில ஜாப் ஓகேதா இந்த டிராவல் பண்றது தா கொஞ்சோ ரொம்ப ரொம்ப கடுப்பா இருக்குல்ல
ஆமா ஆமா அதனால தா முடிஞ்சளவு கொஞ்ச பக்கத்தலயே ஒரு டூ த்ரீ கிலோட்டர்ஸ் குள்ளயே பாக்குற மாரி பாக்குறேங்க எனக்கு க்கு பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இல்ல போயிட்டு வரதெல்லா கஷ்டமா இருக்கு அதனால பக்கத்துலயே கெடச்சா போக வேண்டியதா இல்லன்னா வேற எதுவு ஜாப் கெடைக்குதா ஒர்க் ஃபிரம் ஹோம் மாரி கெடைக்குதா அந்தமா அந்த மாரி பாக்கறோ
ஓ ஓகே ஓகே ஓகே
ஆமா என்னதா பண்றது காலையில இருந்து சும்மா சமைக்க சாப்பிட தூங்க ஒரு மாரி போரிங்கா இருக்குல்ல எங்கயாவது வெளில போயிட்டு வந்தா நமக்கு இன்னு நாலேஜ் கொஞ்ச கெடைக்கு ஒரு நாலு பேரு அட்லீஸ்ட் புதுசா பழகுறதுக்கு சான்ஸ் கெடைக்கு
ம் ஆமா உங்க பிசினஸ் எப்டி போயிட்டிருக்கு
ஓகே தா மேனேஜபிள் எங்க பசங்களையு பாத்துக்கணு பிசினஸையு பாத்துக்கணு எல்லாமே பர்ஃபெக்ட் கரெக்டா பண்ணணுனு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க கொஞ்சோ பிசினஸ்ல டெவலப் பண்ணலானு பாத்தா ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஃபேலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்லா பாத்தா பிசினஸ்ல நம்ம வந்து கஸ்டமருக்கு கரெக்டா முடிச்சு குடுக்க முடியல ஒரே கன்ஃபயூசிங்கா இருக்கு பாக்கலா டெவலப் பண்ணனு
ஆ பசங்க ஸ்கூல் போயிட்டு வந்தோனே ஹோம் ஒர்க் பண்றதுக்கு பாக்கணு டிஃபன் ரெடி பண்ணனு அப்டி சரியா இருக்கு டே டைம்ல ஒர்க் பண்ணாதா உண்டு உங்களோட ஒர்க்க
ஆமா
எத்திக்கா போயிட்டு இருக்கா அப்போ
பயங்கர எத்திக்கா போயிட்டு இருக்கு ஏன்னா இத விடவு முடியல ஏன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒன்ஸ் விட்டுட்டோனா திரும்ப பிக்கப் பண்ண முடியாது அதனால இதயு விடக்கூடாதுன்ருக்கு சோ எல்லாருக்கு நல்ல பேரு வாங்கற மாரி பிஸ்னஸ்லயு நம்ம நல்ல பேர் பேர் வாங்கணு வீட்லயு நல்ல பேர் வாங்கணு ஒரு ரெண்டு நாள் கொஞ்ச கம்மியா சமச்சாவே மூஞ்சி எல்லா தூக்கி வெச்சிக்கிறாங்க என்னது இன்னிக்கி இது தானா அது தானனு இவுங்கள ஃபில்பில் பன் னனு அந்த சைடு ஃபில்பில் பன்னனு இப்பா ஹெக்டிக் கூட சொல்ல முடியாது இது டாக்ஸின்னு தா சொல்லணு போல அந்த லெவல்ல இருக்கு
நா கேட்டுட்டு ஒங்களுக்கு திருப்பிக்கா
ஓகே ஓகே ஓகே